ஹலோ
ஹலோ ஆ தாச்சி
ஆ எப்டி இருக்கீங்க சித்தி
ஆ நல்லா இருக்கேபா ஆ ஏ எப்ப ஊருக்கு போனப்பா
ஆ ஊருக்கு இப்பதா சித்தி ஒரு நாலரை மணிக்கிட்ட வ நாலு மணிக்கிட்ட வந்த
ஓ சேரி சேரிப்பா
ஆமாமா நீங்க என்ன பண்ணுறீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட பா சாப்டே நீ சாப்டியா
ஆ சாப்டே சித்தி
ஆ சேரி ஓ ஒன்னு பீல் பண்ல இல்லேலப்பா நர்மலா இருக்கியா
கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு என்னமோ தெர்ல பயமாகவு இருக்கு
உம் ஆயா என்ன சொன்னாங்க
ஆயா ஒன்னு சொல்லல
ஆ சேரிப்பா சேரி அ அதான் இப்ப இப் பத லீவூ யா அதா இப்பதா அட்டன் பண்ட் றே இது இது கால் வந்து
ஆ
ஆஹ்
ஆம்மா இது வந்துட்டு கொஞ்சோ கஷ்டமா தா இருக்கு ஆனா வந்து செரி நா வந்து பாபாவ எப்பயுமே நம்புவே
ம்
ஃபர்ஸ்ட்லருந்து பாபா எல்லாத்துக்குமே அவர் துணையா நின்றுருக்காரு அதனால எதுவுமே வந்து இதா ஆயிடாது ம் அப்டின் நம்புறோ அதே மாரி வந்து அ சஷ்டி விரதோருந்தே போன தரவ போன தரவ தா வந்துப் முத தரவை வந்து நா சஷ்டிக்கு ஒரு நாபத்தெட் நாள் கிட்ட வெரதோ இருந்தே அதனால அவரு வந்து எனக்கு கண்டிப்பா இவ்ளோ வந்து கஷ்டம் குடுத்துட்டாங்க இவ்ளோ தட சோதிச்சிட்டாங்க இதுக்ப்புறோ என்ன கைவிட மாட்டாங்க கடவுள் சோதிப்பாங்க ‌ஆனா கைவிட மாட்டாங்க சொல்றது நாளைக்கேவூ நடக்கோ அப்டின்னு நா வந்து ஒரு ஒரு ஓரத்துல பயம் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வந்து அதிகமாவே இருக்கு கொஞ்சோ கலங்கற மாரிருக்கு ஒரு நிமிஷோ தடுமாறுது ஆனா அடுத்த நிமிஷோ வந்து ஆ கடவுள் இருக்காங்க கடவுள மீறி எதுவூ நடந்துறாது நம்மளோட முருகரோட அ ஒரு ஒரு அவர் அவர் இல்லாமா அவரோட ஒரு அப் ரூவல் இல்லாம எதுவூ நடக்காது அப்டின்னு ஒரு நம்பிக் அதனால நா காலையிலயே நாளைக்கு போயி அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச் சி அவர சுத்தி வந்து இங்க பக்கத்துல வயலூர் இருக்கு அதுக்காண்டி இப்ப திருச்சி கிளம்பி வந்திருக்கே இபப கோவிலுக்கு போனோ பிள்ளைங்கள பாக்கணோன்னு
ஆஹ் ஆஹ் நல்லதுப்பா ம்
ப்பா என்ன விட்டுற மாட் டாரு அவரு வந்து என்னோட அப்பா மாரி அதனால நா வந்து கண்டிப் பா விட்டுர மாட்டாரு நா நம்பி அவர்கிட்ட போறே அம் அவர் நம்பி வந்தவங்கள அவர் ஏமாத்த மாட்டார்ல்ல
ஆமா ஆமா கண்டிப்பாப்பா
ம் அதனால நானூ நம்பி இப்ப போறே
ம் நம்பிக்கையோட இறுய்யா ஆ செர் செரி இப்ப வயலூர் போனீயா
வயலூருக்கு இப்போ போவ் முடியாத் இதெ இப்ப நா வந்து இப்ப ஒடனே இப்ப தா ஊர்லேருந்து வந்திருக்கே நா குளிச்சிட்டு போனா இப் திருப்பி வயலூர்லேருந்து நம் தனியாதானே பஸ்ல வரனூ
ம் ம்
அதனால எங்க பாட்டி பயப் படுவாங்கல்ல அதனால காலயில ஓ கால்ல வெள்ளென எந்திரிச்சு காலையிலே வயலூருக்கு போணுன்னு வச்சுருக்கே
ஓகேப்பா ஓகேப்பா ஆஹ்
அப்டியே பாபா கோயிலுக்கு போயி்ட்டு
ஆ சேரிப்பா சேரிப்பா நல்லபடியா போயிட்டு வா ஆமா நா வெ ஆமா நான்னு நா பாத்துக்குறே இஹ் நான் தா அதா இப் இப்போ நைட் போனேன்னா ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிறே என்ன நா பாத்துக்கறே பா நி போயிட்டு வா ஆ இனி இப்ப காலேல காலேல அப்ப செக் கப் போயிட்டு வந்ட்டாங்களாமா
ஆ குடுத்துட்டு வந்துட்டாங்க
ஆ சேரி பா இது
பண்ற மாரி சொல்லிருக்காங்க அத பண்ணணு அது மட்டு தா என்னோட வேண்டுதலே ஏனா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது
ஆ சேரியா சேரியா சரியாயிரு சரியாயிரு ம்
இதுக்கு மேலே என்னால அவரு சோதிச்சு பாத்துட்டு தா செய்வேன்றாரு ஆனா இதுக்கு மேல என்னாலயே சோதனைய தாங்க முடியலையே நா என்ன பண்ண
கடவுளே ம்
ம்
நானு நானு இங்க அங்க ஆபீஸ்ல ஒரு கோவில் இருக்குப்பா எல்லா சாமியுமே இருக் கு இந்த தவமுனீஸ்வரன் சொல்லி மெயினா இந்த சாமி தா ருக்கு அவரு தவமுனீஸ்வரரு சுத்தி எல்லா சாமியு இருப்பாருங்க பாபா ஆ மா எல்லா சாமியு இருக்கு நம்ம உங்க வாராக்கி மொத கொண்டு இருப்பாங்க ஆமா ஆமா வாராக்கி இன்னு எனக்கு டக்குனு ஞா ஞாபக வர்ல அ எல்லா சாமியுமே இருப்பாங்க போயிட்டு நானு அங்க நல்லா வேண்டி ட்டு வந்தே
ம்
ம் சேரி பாத்தா நம்பிக்கையா இருப்போ ம் ஆமா ஆ அததா சொல்றே ஹ் அதெல்லா வேற அது வ அ முருகன் வந்து வேலால எல்லாத்தையு எடுத்து வுட்டுருவாரு நம்பிக்கையா இரு ஆ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணல ஆ
ஒண்ணுமே இல்ல தண்ணிதா இருந்துச்சு அப்டின்னு அவுங்க வாயால அது ஸ் சொல்றத கேட்டா நா காலத்துக்கு கம்மு கடவுள்ட்ட எதுமே கேக்க மாட்டே இது வரைக்கு நா எதுவு கேட்ல பன் இத மட்டு பண்ணி குடுத்துட்டாங்கனா நா எதுவுமே கேக்க மாட்டே
ம் அதா யா ஆ பாரு அப்டியே வே வேலால அப்டியே ஒரு நிமிஷத்துல தூசி மாரி எடுத்து வுட்டுருவா பாரு ஆமா அந்த அவரு அந்த பாம்பன் சுவாமிங்கிறவர்ரு வந்து அது கேட்டியா டைம் இருந்துச்சாயா உனக்கு சண்முக கவசோ கேட்டியா
சண்முக கவசோ கேட்டே ஆனா திருப்பி உங்க ஃபோன் பண் எனக்கு நா புது ஃபோன் இப்போ வச்சிருக்கேளா அந்த பழைய ஃப் ஃபோன் இதாயிடுச்சுல இதுல வந்து சார்ஜ் நிக்க மாட்டேக்குது நா இப்போ எனக்கு அந்த பஸ்ல வேற ஃபுல்லாஸ் ஸ்க்ரீன் போட்ருக்கனால எங்க வரோ எங்க போறோ எதுமே தெரிய மாட்டேகிது முன்னாடி பின்னாடி எல்லாமே நமக்கு மூடி வச்சிருக்காங்கல்ல நம்ம எங்க வரோன்னே தெரிய மாட்டேங் கிது அதனால வந்து நா அத கேக்க முடில கொஞ்ச நேர கேட்டே எனக் புடிச்ச பாட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்டே வேலுண்டு வினை இல்லை அது கேக்கும் போது ஒரு தீரிமா இருந்துச்சு ஆமா வேல் இருக்கும் போது நமக்கு வினை இல்ல மயில் இருக்கும் போது நமக்கு என்ன பயம் முருகர் நமக்கு ஏன்னா நேத்து நா ஒரு கஷ்டத்தோடு அப்டியே போ போயிட்ருக்கும் போது நா வண்டியில வந்துட்டு நா ரொம்ப கவலையா என்னடா நம்ம அவ்ளோ தானா நமக்கு அப்டின்னு நெனைக்கும் போது இது வரைக்கு வந்து ஒரு நா பாத் தில்லா அன்னைக்கு வந்து ஒரு வண்டி ஒரு கார் போகுது அந்த கார்ல வந்து வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை கு னுன்டு குறை இல்லை மனமே அப்டின் எழுதிருக்கு கந்த நுண்டு கவல இல்லன்னு எழுதும்போது அ முருகர் ஏதோ சொல்ல வராரு ஹாஸ்பிட்டல் என்ன வேணா சொல் டு யார் என்னன்னா சொல்லட்டு நா முருக்கற நம்புற பாபா இருக்காங்க அவுங்க எனக்கு வந்து வந்து இது இது இவ்ளோதா இது பண்ணி அவுங்க என்ன வேணா சொல்லட்டு ஆனா இது இவ்ளோதா அப்டின்ற மாரி அவுங்க வந்து நல்ல ஒரு இதுக்கப்புறோ நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைய அவுங்க குடுக்கணு இது மட்டுதா என்னோட வேண்டுதலா இருக்கு இனுமே காச குடு பணங் குடு அத குடு இத குடுன்லா கேக் கபோறதுல்ல நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைய குடு நிம்மதியா வாழ் ஆல்ரடி நிம்மதியான வாழ்க்க தா எனக்கு காசு பணத்துக்கு கொறருந்தாலு நிம்மதியான வாழ்க்கதா
ம்
நோய் இல்லாத வாழ்க்கைய இனிமேக் குடு
அ நல்லபடியா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நம்ம பா ட்டுக்க நம்ம எந்திரிச்சோமா பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தோமான்னு இருக்கணு உம் அதனேப்பா ம்
இன்னமுமே நம்ப முல்ல நம்மதா இந்த இதுல இருக்கோமா அப்டின்ட்டு ஒரு நம்ப முடியு ஆ
எப்டி உனக்கு வந்து நல்லா முருகன் வந்து உனக்கு கனவுள்ள எல்லா க காட்சி குடுத்து அ எப்பிடி இருந்தது அது ஏன் இப்டி முருகன் என்ன பண்றாரு ஏன் இப்பிடி ஆ
அதா எனக்கே புரில எல்லாத்லி காப்பாத்துவாரு நா கேட்காமே காப்பாத்துவாரு எங் கார்லா வந்து தூத்துக்குடியில நின்னுட்ருந்துச்சு அத எதர்ச்சியா அவங்க வந்து வேற ஊருக்கு எடுத்துட்டு போனாங்க திருநெல்வேலி சைடு அப்ப திருநெல்வேலி சைட்ல இருந்து ஆழ்வார் குறிச்சிக்கு எடுத்துட்டு போம்போது அங்க இருந்து என்ன ஆச்சுன்னா அவுங்க எடுத் துட்டு போய் திருநெல்வேலில உட்றதா இருந்துச்சு இவுங்க அ தூத்துக்குடியிலருந்து திருநெல்வேலி எடுத்துட்டு போறாங்க தூத்துக்குடியில வெள்ளம் வந்துருச்சு ஆட்டோல்லா முங்கிட்ச்சு நம்ம இவுங்க எல்லா நாங்க இங்க இருக்கோ கார் மட்டு அங்க நிக் அவுங்க எடுத்துட் போலன்னா அன்னைக்கு கார் அவ்ளோதா செரி அங்க இருந்து எடுத்துட்டு போயி ஆழ்வார் ச்சில நிறுத்துனாங்க அப்ப திருப்பி வந்து திருநெல்வேலியில போய் நிறுத்து மாரி இருந்துச்சு திருநெல்வேலி
ம்
வெளில வந்து ஊன்ற போது என்னாச்சுன்னா திருநல்வேலிக்கு விட முடில அங்க யாரோ ஆள் இல்லன் சொல்ட்டு ஆள் வர குச்சில நிறுத்துனாங்க திருப்பி அடுத்த நாள் பாத்தா திருநல்வேலில பெரிய வெள்ளோ வந்து அந்த கார் கிளீன் பண்ற எடோ ஃபுல்லா தண்ணி
அது சேரி ஆ
மயல்மே அவர் தூக்கிட்டு போயிட்டாருன்ற மாரி அது எப்மிடி நடந்துச்சுன்னே தெர்ல இங்க நாங்க அங்கருந்து இங்கருந்து ஒரு ஒரு பிரச்சன கூட எங்களுக் க்கு வரல நோட்டு அவர் எனக்கு எவ்ளோ கஷ்டொ குடுத்தாலு டாக் இப்போ என்னதா சொன்னாலு நா முருகற நம்புறே
ஆ நம்ம ஆ நம்ம எப்டி எடுத்துக்கணுனா இது எதோ ஒரு கர்மா களியறதுக்காக என்ன
ம்
ஆ அதுக்காக இது வ ஆ இத குடுத்து இன்னு வந்து இன்னு அவருக்கு ட்ட உன்னய வ முருகன் வந்து அவருகிட்ட நெருங்க வச்சு அவர பத்தி உணர்த்துறதுக்காக கூட இருக்கு என்ன
அவர் மட்டு இன்னக்கி என்னய இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்தி நல்லபடியா வைக்கட்டு நா வந்து அவ அவ இனி வ எப்பயுமே நா அவர கைவிட்றவே மாட்டே அவர கையெடுத்து கும்பட்றத நா நிறுத்தவே மாட்டே அந்த ஒரு கஷ்டந்தா
ம் ம்
ஷ்டத்துல இருந்து எடுத்துட்டு எனக்கு வேர என்ன கஷ்ட வேணா குடுக்கட்டு இந்த ஒரு கஷ்டத்த மட்டு என்னய அப்டியே கப்பாத்தி விட்டுட்ருன்னா என்ன வந்து
திரு திருச்செந்தூரு போவோ ஆ நா அக்சைடயு சொல்லிருக்கே ஆ சரியாயிரு ஆ சரியாயிரு ஒரு ஒரு மாசோ ரெண்டு மாசோ கழுச்சு ஆ நம்ம போயிட்டு திருச்செந்தூர் போவோ ஆ ம் ஆ நல்லா ரெண்டு மூண் நாளக்கி ஆமா போய் புள்ளைங்களோட
நா அப்டி கோவப்பட்டே சேரி ஒங்களுடைசால நேரம் போனதே தெர்ல மறுபடியு
ஆ ஹ
பேசுங்க
ம் நல்லா எல்லாரையு சதீஷு பிள்ளைங்க எல்லாரையு கூட்டிட்டு ஒரு ரெண்டு மூண் நாளைக்கி போய்ட்டு நல்ல நிம்மதியா இருந்துட்டு வருவோ என்ன
நம்ம அங்கல்லா இருந்து தான வந்துருக்கோ அந்த அந்த இதல்லா நம்ம கிட்ட இருக்குதுல்ல அதுனால அவர் வந்து விடமாட்டார் அப்டின் நம்புறே ஏனா வந்து நா ஒவ்வொருத்தரயு தரையு அவர வேண்டாதபோது வந்து நின்றுக்காரு
ம்
கனவுல வந்து அப்டியே ஒரு ஆக்ரோசமான அல வந்து அடிக்கு அப்ப அவரு வந்துட்டு நம்ம நம்ம கூட தான இருக் க்காரு நம்ம வரணுனு தான அவர் நெனச்சு அந்த அலைய அடுச்சுருக்காரு நம்மள வந்து வர வைக்கணுன் தான எப்ப பாத்தாலு கனவுல திருச்செந்தூர் வந்துருக்கு அப்ப நம்ம திரு திருச்சந்தூர ஏறி அவர நம்பி நம்பி இவுங்கல்லா ஒரு ஒரு வருஷத்துக் முன்னாடி வந்து நேராவே வந்து சண்முகர் மு முன்னாடி படுத்துட்டாங்க ம் நா நா ஒன்னோ ட்ட சரணடஞ்சிட்டே நீதா என்னய பாத்துக்கனு அப்டின் படுத்துட்டாங்க ஒரு வர்ஷத்துக்கு முன்னாடி
சேரி சேரி
அதனால அவர வந்து மேஷராசி தா வந்து முருகருக்கு பிடிக்கும்ல அதனால ட்டாருன் நம்புறே நா இப்பயு நம்புறே இவ்ளோ பிரச்சன வந்து நா அவர நம்புறே ம் ஆப்ரேஷன் முடிஞ்சு அது ஒண்ணுமே இல்ல ப்பா உள்ள அவுங்க சொல்லுவாங்க
ம் ம்
எங்களுக்கே ஆச்சிரியமா இருக்குது இது என்னென்னே தெர்ல இது எப்டி இப்டி ஆச்சுனே தெர்லன் அவரு வாயால அவர் சொல்ல வப்பார் அவரால செய்ய முடியாத ஒரு விஷ்யோ வந்து இந்த உலக த்ல கெடயாதுல டாக்டர் கடவுள் கெடயாதுல அவுங்க ரிப்போர்ட்ட வச்சுதானே அவுங்க எதனாலு சொல்றாங்க ஆ அவுங்க ரிப்போர்ட்ட வச்சுதான அவங்க சொல்றாங்க
ஆமா
ஆ
கடவுள் நெனச்சார்னா முருகன் நெனச்சானா ஒ ஒ ஒரு செகண்ட்ல எல்லா சரி பண்ணிருவா ம் நம்பிக்கையா இரு நம்பிக்கையா இரு
எல்லாத்தையு